ஆ கேக்குது கேக்குது ஏ நீ அடிச்ச எடுக்க மாட்டேங்குது
து தெரில நீ வந்து கால் பண்ற பிஸி அப்டிங்குற மாதிரி
நான் யாரிட்டையுமே பேசவே இல்ல அப்டியேதான் இருக்கேன் நானு
என்னனு தெரில ஆ வெளியில போயிட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப குழு ஓபன் பண்ணுவோம் ஆமா
ம் செரி செரி
வந்து என்னோட மிஷின உஷா மிஷின் இருக்குல்ல அத வந்து என்னோட ஸ்காலர்ஷிப்ல வாங்குனே
ம் எனக்கெலா எவனு கவர்மெண்ட்டு காரே ஒரு ரூவா கூட குடுக்க மாட்டா எனக்கு
எனக்கு ஸ்கூல் படிக்கிற வரைக்கு வரல காலேஜ் காலேஜ் டைமிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆறாயிரோ ஆறாயிரோ ரெண்டு தடவ வந்துச்சா
நானா எனக்கு வாங்க மாட்டாங்க இல்ல நா படிக்கிற ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப்பே வாங்க மாட்டாங்க
ஐய அ அ அது நம்மதா ஒரே ஸ்கூல் தானே படி க்கும்போது
ஏ ரோட்ரு ஃபர்ஸ்டு ஒரு ஸ்கூல்ல படிச்சேல்ல ரோட்ரி கிளப்ல
ஆமா ல அ அ அ
அ அங்கேயுமே எனக்கு ஸ்காலர்ஷிப்னு ஒன்னு கவர்மெண்ட்லேந்து ஒத்த பைசா வந்ததில்ல எனக்கு இது வரைக்கு
ஆமா நானு இங்க உள்ளூர்ல ஒரு ஸ்கூல்ல படிச்ச அங்கியுமே எனக்கு வராது அங்க வந் து வராது அதோட இங்க நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதும் எனக்கு வரல கடைசியா ஒரு தடவ வந்து டுவெல்த்து முடிச்சிட்டு ஒரேடியா பல்கா பதிமூணாயிர போட்டு விட்ருந்தா
எனக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சோ லக்கு இல்ல
அது என்னமோ உண்மதா நமக்குலா வந்து வராதுல ஆனா வந்து ஆச்சரி அதிசயமா அந்த டுவெல்த்து படிச்சி முடிச்சிட்டு ஒரு தடவ போட்டது போட்டா பன்னெண்டு வருஷத்துக்கு சேத்து பன்னெண்டாயிரமா போட்டு வுட்டா
ம் ம் இன்ன பண்றது எனக்கு கெடைக்கில அதெல்லா
அவ்ளோ வந்து வந்துச்சா செரி அந்த இது வந்து அப்போ சின்ன புள்ள தானே அம்மா எடுத்து யூஸ் பண்ட்டாங்க நைசா தெரில காசு ஒரூபா கூட எனக் குடுக்கல வந்துச்சு சாய்ங்கால வந்து பூத்துக்கு அழச்சிட்டு போனாங்க அழச்சிட்டு போயிட்டு கையெழுத்து போட சொன்னாங்க கையெழுத்து போட்டே அமௌண்ட் வந்து அமௌண்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வரும்போதுதா வந்து என்ன ஏ அக்வுண்ட்ல எப்டி இவ்ளோ காசுன்னு கேக்குற அமௌண் ட் வந்திருந்துச்சி போல பதிமூணாயிரோ குன்ட்ல மெசேஜ் வந்துச்சி அதா அழச்சிட்டு வந்து எடுத்துட்டு வரே அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அட
அ அ அக்காக்குலா வந்துச்சி அக்காக்கு ஸ்கூல்ல வந்துச்சி அக்காக்கு வந்து என்னன்னா அப்ப அப்ப வந் து இது வாங்குனாங்க மோதரோ கோல்டுல
ஓ அ அ காசு வந்து ஒருவா கொட வுட்டு வெக்காம அப்டியே வலிச்சு எடுத்து
அ அப்ப வாங்குனாங்க அக்காக்கு
அந்த மாதிரி அப்பெல்லா வந்து எனக்கு வந்து பதிமூணாயரத்துக்கு கிட்டதட்ட எவ்ளோ அப்பெல்லா கோல்டு ரேட்டு பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலல்ல நம்ம படுச்சோ பதினா பதினாறா பதினேழு
ஏ பதினேழுல படுச்சோ பதினேழுல முடுச்சோ நல்லா ஞாபொ இருக்கு
பதினாறு டு பதினேழு ஆமா பதினாறு டு பதினேழுல முடுச்சோ முடுச்சோல்ல பதினேழாவது இதுலல்லா வந்து கோல்டு ஒரு பவுனோட ரேட்டே பன்னெண்டாயரமோ என்னமோ தா பதி ப பதினெட்டாயிரமோ என்னமோ தா பத் து அந்த அந்த ரேட்ல தா இருக்கு அழகா அந்த அந்த டைமிங் க்கு வாங்குன ஒரு பவுன் வாங்கியிருந்திருக்கலா
நா எவ்ளோ இருக்கிது ஒன்ற லெச்சமா என்னாது ரேட் தெர்லனா
அ ஏழு ஒரு லெச்சத்தி ஏழாயிரொ
ம் என்ன வெலவிக்கிது பாரு இப்ப நம்ம ஃபியூச்சர்ல என்ன வெல விக்கு
அப்போ அங்க ஒரு லெச்சோ அ அப்போ அங்க பத்தாயரத்துக்கு நகைய வாங்கி குட்த்துருந்தாங்கன்னா இந்த இன்னக் கி வந்து விக்கிற வெல வாசிக்கு ஒரு லெச்சத்துக்கு நம்ம வித்துருக்கலா
ம் விக்க வேணா நம்ப ஃபியூச்சர்ல நம்ப ஃபியூச்சர்க்கு யூஸ் ஆகு
ஆமா வச்சிருந்துருக்கலா
விக்கெணுன்ற அவசியமே இல்ல விக்கெறதுக்கு அத பத்தரமா வச்சுக்கிட்டே போயிட்லா அந்த பொருள
அது என்னமோ உண்மதா இல்ல ஏதாவது ஆத்தர அவசரத்துக்கு நமக்கு ஒதவிருக்குல்ல
ஆமா ஆமா
ஆமா அழகா வந்து எடுத்துட்டாங்க அது வச்சுக்கிட்டு தா நா வந்து இந்த தடவ காலேஜ் வந்து ஸ்காலர்ஷிப் வந்தோனா காச வீணா செலவு பண்ணக்கூடாது நமக்கு வந்து ஏதாவ்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணு அப்டின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்பறொ அம்மா வந்து தைய கிளாஸ் கத்து கொயே கத்துக்கோயேனாங்க செரி மிஷின் இந்த காசு இருந்துச்சுல கரெட்டா அதே மாதிரி நா ஆறாயரொ வந்துச் சு ஆறாயரொ மிஷுனு ஐயாயர்த்தி எட்நூறுவாயோ என்னமோ எட்நூறுவாயோ எட்நூத்தி அம்பதுருவாயோ அதோட மத்த சில்ற ஜாமால்லா வாங்குனே நூலு கண்டு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்குனதுல போயிடுச்சுன்னு வச்சுக்கோயே
ம் இப்பல்லா ஒரு நூல அஞ்சு ருவாயாம்ல
ஆமா ஒரு நூல்க்கண்டு நால்றுவா
அஞ்சு ரூபா
நா மாயரத்துல வாங்குவே
நானு மாயவரத்துல தா வாங்கிட்டு வந்தே
உள்ளார அப்டியாடி அவ்ளோ ரேட்டாடி ஏறிடுச்சு
அ இப்பதா ஊருக்கு வரும் போது ஒரு நூல் வாங்கிட்டு வந்தே
நா இப்போ அல்ல வாங்கனு இப்ப வாங்கல நா முன்னாடி
நீ நாலு ரூபாய்கு வாங்கியிருக்க இப்ப அஞ்சு ரூபா ஆயிருச்சி
ஆ அப்டியா அவ்ளோ ரேட்டாடி இருக்கு இரு
ஆமா அதுக்காட்டி ஒரு வா ஏறிடுச்சு இப்பதான நீனே வாங்கியிருக்க
அ நான் வந்து மாமியங்க வீட்டுக்கு போம்போது லாஸ்ட் டைம் வாங்குனேன்
அ நான் இப்பதான் இப்போதான் வாங்குனேன் ரீசன்டா
எல்லாமே மடிச்சு போன நூலாருக்கு
ஆ நான் அதுக்கு இல்ல சம்டைம் ஏதாச்சும் கிழிஞ்சிச்சுன்னா கையாலாம் தப்பேன் எனக்கு பிடிக்கும்
போன நூலா இருக்கு இத வந்து நம்ம தக்கிற இருந்தாலும் கொல்ற இருந்தாலும் சிரமமா இருக்கு அதோட து ல்லாம இப்போ வந்து நம்ம எ
நா நூல் லாம் வச்சிருந்தேன் எல்லாத்தையும் அப்டியே அக்காட்டே குடுத்துட்டேன் வேஸ்டா நா வச்சி என்ன பண்றது நூல் எல்லாம மிஷினே இல்லாம நூல் வச்சிகிட்டு கலர் கலரா அதனால மிஷின் சிச் சரு எல்லாத்தோடையும் அப்படியே டோட்டலா கொடுத்தாச்சு எல்லாமே
அது என்னமோ உண்மதான் ஆமா
அக்கா வாச்சும் யூஸ் பண்ணுவாங்க நான் வச்சிருந்து என்ன பண்றது
ம் ம் ஆமா
அப்டியே குடுத்துட்டேன் நான் தைலர் கிளாஸ்கு வாங்னேன் எல்லாமே கத்திரிக்கோளு எல்லாம் நூல்ககிளு எல்லாமே
அது சரி ஆஹ ஆஹ் ஹ் ஹ்
அது அப்டியே கொடுத்தாச்சு நா அங்க இருக்கிற மாரி இருந்தா கத்துக்கிட்டு இருப்பேன் அங்க இருக்கற சுச்சுவேஷன் எனக்கு கிடையாது நான் எப் ப எங்க போவேன்னு எனக்கே தெரியாது
ஆமா அது என்னமோ உண்மதான்
அஹ் கத்துக்கனாங்க கத்துக்கிட்டு பாதில போகவும் முடியாம இருக்கவும் முடியாம
ம்மா
ம் ரெண்டாம் கட்டமும் முழிக்காம இருக்குறது கத்துக்காமே இருக்கலாம்னு நான் வேணான்ட்டேன் நானே ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன் என்னய புடிச்சு கிளாஸ்ல போய் தோரத்தி விடுறீங்க
அது என்னமோ உண்மதான் ஆமா
ஆஹ் அதானல நாலாம் போகமாட்டேன்ட்டேன்
ஆமா அத விட வந்து நல்லபடியா வாங்கியாச்சு வாங்கினதுல எனக்கு ஒரு திருப்தி பரவாயில்ல வந்த காச வந்து வீணாக்கல
ஆஹ் அதான் சொல்றேனே எனக்கு கவர்மெண்ட்ல ன்னு ஒத்து பைசா வராது பாரு கல்யாணத்துக் கூட நீப்பாட்டியே புட்டான் அதுக்காட்டியும்
ஆமா
அந்த ஸ்கீம் வே ஒருவேளை மேபி ஃபியூச்சர்ல க இல்ல மேபி ஃபியூச்சர்ல கிடைக்கலாம்
ஆமா இப்போ வந்து ஸ்டார்ட் திரும்ப பண்ணிட்டான் அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு கேள்விப்பட்ட
ஆமா நமக்குல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம முடிச்சுட்ட உடனே அது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க
ஆமா எழுதி விட முடியாதுல்ல கரெக்ட்டா
அஹ அது கரெக்டு தான்
அதனால
இன்னும் அடுத்த ஸ்டெப் இருக்குல்ல அப்ப நடந்தாலும் நடக்கலாம்
ஆமா பேபி புறந்தா எனக்கு அவதுக்கும் வந்து வரல
அ அக்காக்கு வந்துச்சி அக்காக்கு வந்துச்சி ரெண்டாயிரமோ என்னமோ வந்துச்சி டேட்ஸு அதெல்லா வந்துச்சி
சொன்ன வந்து நா செஞ்சேன்ப்பா அஞ்சா மாசமா ஆறா மாசமா அந்த டைமிங்கில தா வந்து ரெஜிஸ்ட்ரேஷனு பண்ணுனே
ஓ அப்படியா அப்பதா ரிஜிஸ் ஜிஸ்டே பண்ணியா அதனால நீ லேட்ட ஆயிடுச்சி நீ ஊருக்கு போறதுனால அந்த மாரி ஆயிடுச்சி
ஆமா அதனால சொல்லிட்டு
ம்
லேட்டா எத்துனதுனால எனக்கு வராதுன்னு அவளே சொன்னா இருந்தா
ம்
வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆனா சுத்தமா வரவே இல்ல எனக்கு ஒருரூபா கூட வர்ல காசு
ஆ தம்பிய பாத்தா அப்புடியே மாமியோட புள்ள மாரியே இருக்கா ஆ
அது செரியா இன்னைக்கு திரும்பு ப்ரொஃபைல் பிக்சர மாத்தியாச்சு
நானு அடிக்கடி மாத்துவேன்னு சொல்றேனே
அதா காலையில எதுக்கோ தேட்ற என்னடா இது திரும்பியு காணுமே அப்டின்னு சொல்லிட்டு திரும்பியு தேட்ற அட பைத்தியகாரி ப்ரொஃபைல் பிக்சர திருமியுமே மாத்தி வெச்சிருக்காளா
வச்சிருந்தே மதியானோ ஒண்ணு வெச்சிருந்தே இப்ப நைட்டுது
அதா மாத்திட்டு மாத்திட்டே இருக்காலே இவ அப்டின்ட்டு
ஆஹா
உங்க அக்கா ஆஹா வச்சது வச்ச மாரியே வருசு சத்துக்கு வெச்சிருக்காங்க நீயு இருக்கியே
இல்ல மேக்சிமம் எல்லாருமே அப்டித்தா இருப்பாங்க என்னைய மாரி யாருமே இருக்காதுவ
ம்
பாப்பனா எனக்கு இது ப்ரொபைல் வக்கணுன் தோண்டு உடனே மாத்தி வுட்டு போயிடுவே என்ட ப்ரொபைல் இதே இருக் கே எனுக்கு உருத்திக்கிட்டே இருக்கும் கண்ணு
ஆமா ஒண்ணு வந்து வெச்சா ஒன்னு வந்து தேட முடியல கையி வந் து மாறிருச்சி அன்னைக்கு கையையு போட்டு தேடிட்டு இருந்த என்னடது கைய நம்ம தா மாத் தி பத்துட்டம் போல அப்டின் சொல்லிட்டு
இனி மே என் நம்பரு பாரு இல்னா பேர பாரு நீ ப்ரொபைல்லா நம்பி பாக்காத என்னோடத
ம் ம் ம் ம் ம் ஆமா
பக்கத்துல ரியானுக்கு பதிலு ஏதாவது சிம்பிள் வெச்சுக்கோ அந்த மாரி நா அப்பப்ப மாத்துற ஆளு ம் சாப்ட்ட சப்பாத்தி சாப்ட்ட சப்பாத்தி நோம்மு தெறந்தா ஆ இனி நோம்பு தெறந்து உப்புமா தா சாப்ட்ட அததா கொஞ்சோன்டு இருந்துச்சி எனக்கு மட்டு செய்யணு எதுவா இருந்தாலு கடுப்பா இருக்கு
அண்ணன்ட்ட தா வாங்கிட்டு வர சொல்லுவல்ல வெளியில போய் வாங்கிட்டு வர
அவங்கதா ஆஃபிஸ் போயிட்டாங்களே
வரும் எத்தனை மணிக்கு வந்துட மாட்டாங்க எத்தன மணிக்கு வருவாங்க வீட்டுக்
எட்ரைக்கு வருவாங்க எட்ரைக்கு அப்புறனா என்னத்த சாப்புட்றது
ஏ அப்பா எட்டரை மணிக்கு ஆயிட மாடி
ஆமா
ம் ஏன் அவ்ளோ நேரம் ஆவுது
ம்ம் என்ன பண்றது நமக்குன்ன நெலமை அப்படி இருக்கு இல்ல இல்ல அங்க டைமிங்கே அப்படிதான்
ம் ஆனா காலல லேட்டா போவாங்களா அத நால பத்து மணிக்கு போயிடுவாங்கள பத்து மணிக்கு போவாங்கல என் மாப்பிள்ளல்லாம் வந்து எட்டு மணிக்கெல்லாம் போயிடுவாங்க எட்டு மணி ஏழ்ரை மணிலாம் போயிடுவாங்க
ம்
அங்க போயிடுவாங்க அங்க போயிட்டு அதுக்கப்புறம்
ம் அதனால அதுக்கு இதுவே பரவால்ல எனக்கு
கால்ல போறது சீக்கிரமா போயிடுவாங்க
ஆ அதுக்கு லேட்டாக போனாலும் வருரவாயில்லை நான் பொறுமையாக செஞ்சுப்பேன் ஆ
சமைக்கணும்
ஆஹ அதனால சரி சா சப்பாத்தி சுட்டுனா சரி சகருக்கும் சப்பாத்தியே வச்சுக்கலாம்
ம்ம்
புரியுதா ஸ்டஃபிங் வச்சு சப்பாத்தி சுட்டேன் எனக்கு ஸ்டஃபிங் இல்லாம சுட்டுக்கிட்டேன் ஏன்னா சகருக்கு ஸ்டஃபிங் வச்ச சூடு காட்டினா இப்படி நான் சிக்கன் சிக்ஸ்டி பஃபைவ் செஞ்சேன் அது பேலன்ஸ் இருந்துச்சு ஆமா பேலன்ஸ் இருந்துச்சு
ம் ம்ம்ம்
அது என்ன பண்றதுன்னு யோசிச்சேன்